ஆ
ஹலோ
சொல்லுமா எப்டி இருக்கே
ஆ நல்லாருக்ங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கமா
ஊருக்கு போயிருந்தீங்களே வந்துட்டீங்களாக்கா
வந்துட்டேன் வந்துட்டேம்மா
சேரி சேரி சேரி நேத்து நாங்க வந்திருந்தேன் அப்பதான் பக்கத்துல இருக்க அக்கா சொல்லியிருந்தாங்க அவுங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்பா எப்போ வராங்கன்னு தெர்லென்னே
அப்டியா சொல்லவே இல்ல எகிட்ட
சேரி நாதான் கால் பண்ணி பேசிக்குவோம் சேரி சேரிக்கா
என்னம்மா வீட்டுக்கெல்லாம் வந்துக்கற
ஆமாக்கா எங்க இங்க பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க வீட்ல வச்சு சமாளிக்கவே முடில ஃபுல்லா அது வேணும் இது வேணும்னு ஏதாவது ஒன்னு கேட்டுட்டே இருக் க்கு அதான் சரி உங்ககிட்ட கொஞ்சோ ஸ்நாக்ஸ் ஏதாவது தெரிஞ்சா கேட்டு செஞ்சு கொடுத்துருவோம் வெளியில வாங்கனா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது ஆ ரெண்டாவது அன்னி பசங்க வேற இன்னு ரெண்டு நாள்ல வராங்களா அதனால செரி நம்ம இப்பவே ஏதாவது பிரிப் பிப்பர் பண்ணி வச்சுடோம்னா வந்துச்சுா ஸ்நக்ஸ்கேக்கெல்ல நம்ம மாட்டுக்கு எடுத்து குடுத்தா அதுபாட்டு மத்த வேலயில பாக்கும் இங்க இல்லன்னா நமள போட்டு அவ்ளோ தான் படுத்தி எடுத்துருங்க
எங்க சாப்பாடு கூட வேணான்றாங்க இவுங்கதான் வீட்ல இருந்துக்குன்னு ஸ்நாக்ஸ குடுத்தா போதுன்றாங்களே
அதுதான் சாப்பாடே சாப்பிட மாட்டேங்குதுங்க ஸ்கூலுக்கு அனுப்பும் போதாவது நம்ம லன்சுல அனுப்பி டீச்சர மத்தவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சுட்ருவோம் அதனால கண்டிச்சு குடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்ல சமாளிக்கவே முடில
சொல்லுமா என்ன மாதி வேணும்
ம்
நான் ஈவினிங் டைம்ல அ கேழ்வழகு மாவு இருந்துச்சுனா வெங்காயம் பச்சை மிளகா காஞ்சி மிளகா முருங்கக்கீர போட்டு நல்லா பெசஞ்சு உ பூ போட்டு பசைஞ்சு அடத்தட்டி ரெண்டு பக்கொ நல்லா எண்ண ஊத்தி கொத்துடுவேன் ஒரு நாளைக்கு
ம்ம்
நானே வீட்ல தா செ அப்புறம் உப்பு உண்ட நம்ப எல்லா சாப்ட்டோமே
ஆமா ஆமா
ஆ உப்பு உண்ட செய்ய தெரியும்ல அந்த மாதிரி உப்பு உண்ட செஞ்சு கொடு ப்ப நா வீட்டுல தான் ரொம்ப மோஸ்ட்லி வீட்ல தான் செஞ்சு கொடுப் ப எனக்கு முடியல எதாது இல்ல பசங்க ஆசப்பட்டதுனாதான் கடையில வாங்கி் கொடுப்பேன் இப்பதான் சுண்டல்ல்லாம் நிறைய விக்கிறாங்களே கடையில
ஆமா ஆம் மா
அந்த மாதி கேக்குறாங்க சுண்டல காலையிலே ஊர வெச்ட்டியன்னா சாயுங்காலம் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊறிடும் வேக போட்டுட்டு அதுல பொரி மாங்கா வெங்காயொ ஒரு பச்சைமிளகா கட் பண்ணி அ சால்ட்டு அ பெப்பர் போட்டு ஒரு குலுக் குலுக்கி ஸ்பூன கூத்துட்டா அந்த அ கடையில வக்கிற மாரி பொரி மசாலா மாரி சாப்ட்டுறாங்க
ம் செரிக்கா செரிக்கா இது கொஞ்சம் ஈஸியான வேலையா இருக்கு இது கூட பண்ணி கொடுத்துர்லாம் அதே மாரி இந்த கேப்பை வந்து சொன்னீங்களக்கா கேழ்வரகு மாவு அத வந்துட்டு நம்ம கொஞ்ச கெட்டியா பெசஞ்சு கூட பக்கடோ மாரிஅள்ளி போட்டு எண்ணெயில பொறிச்சு குடுக்கலாம நல்லார்க் குமா
அது கொஞ்சம் ஒரு மாரி ஹார்டா இருக்ற மாரி ஆயிடுமே
ஹார்டா இருக்க மாரி ஆயி
ஆ இது அட நல்லா இருக்கும் முருங்கை கீர ஃபிளேவர்க்கு அந்த நல்லெண்ணய்க்கு நல்லா இருக்கும் ஃப்ளேவரு இதில் வெள்ளம் போட்டு தட்டுவாங்க ஆனா அது ஒரு மாரி கொஞ்சம் தீஞ்சிற மாதிரி போயிடுது
செரி செரி
இந்த மாரிதா வீடலயே தா செஞ்சு கொடுக்குறது கட்டுப்படி தா ஆவல கடையில வாங்கி கொத்தா
ம் ம்
இப்போ காளான் சாப்புறாங்களே அது கூட காளான் வாங்கின் வந்து நம்மளுக்கு ப அ ஒரு காளான் வாங்கிட்டு வந்தா பாதிக் காளான் எடுத்துக்கணும் நல்லா வாஷ் பண்ட்டு பொடியா கட் பண்ணிக்கணும் அந்த முட்டக்கோச வாங்கின் வந்து அதயும் பாதி பொடியா கட் பண்ணிட்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பொரிக்கிற மாதி பொரிச்சு வச்சுக்கணும்
உம்
பொறிச்சி வச்சுட்டு கடாயில மறுபடியும் எண்ணை ஊத்தி அ வெங்காயோ இதெல்லா போட்டுட்டு இத உதுத் த்து போட்டு தண்ணி ஊத்தி நல்லா அ கொதிக்க வச்சு அந்த மசாலா மசாலா அதுல போட்டுற்றோ இதுல கொஞ்சோண்டு கர மசாலா மட்டு போட்டு நல்லா குத்தி உட்டு அப்டியே நம்ப அப்டியே ஒரு மாரி கொழம்பு மாரி வச்சுட்டோனா ஆ அது காளான் மேல வெங்காயமு அந்த சோலப்பூ இது காணு பொறிச்சி போட்டு இது ஸ்பூன் போட்டு குத்துட்டா கடைல விக்கிற காளான் கடைல்ல சாப்பறாங்கள காளான் ப்ப அ அதுதா ஆனா கடையில வந்து உங்களுக்கு இது போட மாட்டாங்க மஷ்ரூம் போட மாட்டாங் வெறு கோச மட்டுதா போடுவா ஏ மஷ்ரூம் வெல அதிகல்ல அத போட மாட்டா வெறு கோச போட்டு செஞ்சு குடுப்பா இது நம்போ மஷ்ரூமு குடுக்குற மாரி ஆயிடு இதியூ குடுக்கற மாரியாய்டு அது நல்லா கட பிளேவர்ரு க்றதுனால சாப்ட்டறாங்க இப்படிதா ஒரு ஒரு நாளைக்கி ஒன்னு வந்து தேடி கண்டுபிச்சி குடுக்கதாருக்குது இல்லென்னா இப்ப கான் மட்டு பாப்கான் சோளோ பொரிக்கதுன் சொல்ட்டு கடையில விக்கறாங்க பாருங்க வாங்ன்டு வந்து கொஞ்ச எண்ணய ஊத்தி
அது நெறய பேரு சொல்றாங்க குக்கர்ல போட்டு மூடி வச்சா உள்ளே பாப்கார்ன் ஆயிருன் சொல்லி அப்டி ஆயிருமாக்கா
ஆயீதூமா இப்ப அதுதா வீட்ல ஓடுது டி வி பாக்க போது பொரிசு வெச்சுன்னு வந்து ஒ க்காந்துக்குறோ
ஓ செரி செரி நா இது உண்மையா இருக்குமா என்னமோ தெர்லயே அதெப்டி உள்ள போட்டா பொ றியு
உண்மதா அது எண்ணெயு கொஞ்ச பட்டரு போட்டுப்பே நானு அந்த பட்டர் வாசனக்கி நல்லாருக்குல்ல கான்னு
ஆ ஆ
பட்டரு போட்டு கொஞ்சோண்டு சால்ட் அதுலே போட்டுன்னு போட்டுட்டு நம்ப கானு ஒரு புடி எடுத்து போட்டு ஒரு புடி கொஞ்சமாதா போட்னு ஏன்னா குக்கர்ச் மூணு லிட்டரு குக்கரு ஃபுல்லா வந்துது ஒரு புடி போட்டீனாவே அந்நம்லா ஏ அது காணும் கொஞ்ச அர முக்கற அளவுக்கு கொஞ்ச எண்ண வேணு இல்லன்னா அடிப்புச்சிட்து
ஓ சேரி சேரி
ஆ அத வெச்சுட்டு மூடி மூ நீ டைட்டானா மூடவேனா விசில் போடவேனா மூடிய சும்மா திருப்பி உட்டு கொஞ்சோ அ சிம் ஜாஸ்தியா வச்சின்னா பொறிக்க ஆரம்பிச்சிடு அப்ப உள்ள ஒனக்கு வெடிக் கிற சத்த கேக்கு அப்டியே கம்மிலே வெச்சுட்டு பக்கத் தலே நின்னிந்தியனா கொஞ்ச கம்மியா வச்சுடு வெடிக்க ஆரம்பிச்துடு அ மூடியே இருக்கட்டு தொர்ந்தடாத தொர்ந்துட்டினா அவள்தா சீலிங்கல்லா போய் அடிக்குது
ம் ஆமா ஆமா புறா வெ வெளில்ல வந்துருமோ
ஆமா வெளியே வர்து அது பொரியுதுல்ல பொரியு போது தூக்கி தூக்கி அடிக்குது ஒன்னு மேல ஒன்
ஆ
ஒ கொஞ்சோ நம்மளுக்கு தெ தெரியு அது வெட்ச்சு அடங்கற சவுண்டுக்கு அது அடங்கிட்ச்ன்னா அப்போ ஆ ஓப்பன் பண்ணி பாத்துட்டு மேல உங்களுக்கு மொளகாத்தூளூ பெப்பரு வேணுனா பெப்பரு போட்டுக்கலா மொளகா தூள் உப்பு வேணுனாலு போட்டுட்டு சாப்புலா அந்த இந்த மசாலா போட்டு சாப்ட்டு தே ஏ பொண்ணு ஏ பொண்ணு தா பொறிக்குது அத இப்போ ரெண்டு வாட்டி பொறிச்சு காமிச்சே இப்ப வாயினந்து வெஸ்ட்டே ஏமா வாங்கி குடுத்து கட்டுபடியா ஆவமா எதனாந்தா குடு எதனாந்தா குடுனா எதம்மா குடுக்குறது
அதுதா சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குதுங்க வயித்துக்கு நா இவர்ட்ட சொல்லி இந்த பழங்கல்லா வாங்கிட்டு வந்து வைங்கங்க அதுக ஸ்னாக்ஸா கேக்குது அதுகல சாப்ட இப்பனா அதையு திங்க மாட்டேங்குதுங்க எப்பயாவது ஒரு நேர திங்கிதுங்க தின்னுட்டு பாத்திங்கன்னா இதேதா கேக்குதுங்க டிவில வர்றத ஃபுல்லா காமிச்சிட்டு கேக்குதுங்க அது வேணு இது வேணுனு ஒரு லிஸ்ட்டே போடுதுங்க நா மேக்சிமம் கே ட்டா என்ன பண்ணுவன்னா வீட்ல இருக்கிறதுல எப்பயுமே ரவ வந்து நான் வச்சிருப்பே அதனால ரவைய போட்டு கேசரி கிண்டி குடுத்துருவே அது குடுத்தா அந்த ஒரு நேரத்துக்கு தா அதுக சாப்பிடுதுக அப்புற அந்த இனிப்பு தெகட்டிரு போல அதுனால பாத்தீன்னா இது இது வேண்டாமா நேத்து தானமா செஞ்சோ வேற எதாவதுமா அப்டின்னு சொல்லுதுங்க அதுக்குதா சரி காரமா எதாவது நம்ம செய்யற மாரி இந்த போட்டு வச்சுக்கிற மாரி செஞ்சி பேக் பண்ணி வச்சுக்கிற மாரி இருந்துச்சுனா கொஞ்ச நம்ம பண்ணி வச்சிட்டா பசங்களு வந்தாங்கன்னா அவங்களு வந்தாங்கன்னா சாப்ட்டுக்குவாங்க பண்ணிக்குவாங்க அப்டின்னு சொல்லிட்டு தா சரி இப்போ உங்கள்ட்ட கேட்போமே அப்டின்ட்டு நேத்து வந்தே வீட்டுக்கு வந்தே வீட்டிலயே கூட ரெசிபி கேட்டுட்டு எழுதிட்டு கூட வந்துருவோன்னு பாத்தே உங்கள காணோ சேரி எப்ப வருவீங்கன்னு தெரலன்னு சொன்னாங்களா பக்கத்து வீட்ல அதனால செரி நம்ம ஃபோ ஃபோன் பண்ணி பேசிக்குவோ அப்படின்ட்டு இப்பதா வீட்டு வேலைய எல்லா முடிச்சேன் முடிச்சுட்டு ரெண்டு பேத்தையும் வெளிய அனுப்புட்டுருக்கே வெளில போய் விளையாண்டுட்டு வாங்க அம்மா கொஞ்ச வேலை இருக்கு சொல்ட்டே அதுக்குள்ள உங்கள்ட்ட நா பேசி கொஞ்ச கெல்ல கேட்டு வச்சிக்கலா
அதாம்மா இந்த கான வாங்கினந்து வச்சுக்கோமா ஒரு புடி போட்டு ஒரு புடி போட்டு ஆ பெப் அ ஃபர்ஸ்ட் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்ச லைட்டா கலர் வேணுனா மஞ்சத்தூள் ஆ பெப்ப பெப்பரு உ கொஞ்சோ மஞ்சத்தூளு உப்பு போட்டுட்டு எண்ணெய் ஆ பட்டரு போட்டு மூடுணுயின்னா கடையில என்ன விக்கிறான பாப்கான்னு நம்ம செய்யறது தா அங்க செம்மையா இருக்குது இதெல்லா பசங்க அடி க்கடி டெய்லியு குடுத்தா கூட இதெல்லாம் போர் அடிக்காது அவங்களுக்கு கேசரி இதெல்லா கு த்தாதா போர் அடிக்கு
ம் நா தா அம்மா அவுங்களு க்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவுங்க என்ன சொன்னாங்கனா அந்த லட்டு மாரி வேணா செஞ்சி வச்சுக்கன்ற மாரி சொன்னாங்க பொட்டுக்கடல உருண்ட அப்புற இந்த கருப்பு உளுந்து இருக்கு பாருங்க பாப்பாவுக்குல்லா வந்து அது குடுத்தீனா நல்லது இடுப்பெலும்புக்கு அப்டின்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்த வந்து வறுத்து பொடி பண்ணி லட்டு புடிச்சு வச்சு குடு கூட நாட்டு சக்கர எதாவது போட்டு அப்படின்னாங்க நம்ம அதெல்லா செஞ்சது இல்லையா மெஷர்மெண்ட் தெரியாம செஞ்சி
சாப்பட மாட்டாங்களே உங்களுக்கு ஒருவேளைதா குடு சாப்பிடுவாங்க இன்னொன்னு வேலை குடுத்து பாருங்க அதெல்லா சா நல்ல பொருளெல்லா சாப்பிட மாட்டாங்க
அதுதானே அதுதா நா மெசர்மென்ட் தெரியாம நம்ம போட்டு செஞ்சுட்டு வீணா போச்சுன்னா போச்சே அப்டின்னு யோசி சேரி சேரி அதெல்லா அம்மா அவங்க இங்க ஊருக்கு அவங்க அடுத்த வாரத்ல வரேன்ட் இருக்காங்க அவங்க வரும்போது நம்ம செஞ்சுக்வோ செஞ்சு அப்ப அளவு பாத்துக்கிட்டோனா நமக் அப்ப நம்ம பிள்ளைங்க எவ்ளோ சாப்டுதோ அதுக்கேத்தாப்ல நம்ம குறச்சி சா செஞ்சிக்கலால்ல
கரெக்ட் தா ம்
ஆ நெறையா போட்டு வீணாகிடக்காம கொறச்சி இது பண்ணிக்லாம்ல
கரெட்டுதாம்மா இந்த மாதிரி தா டெய்லியே எதனா ஒன்னு ஆ யோசிச்சு பண்ணி கொடுக்கறதா இருக்து ஒரு ஒரு நாளைக்கு முடிலனாதா கடைக்கு போயிட்றது
ம்
இல்ல பிரெட் இருந்தா சாண்ட்வெஜ் போட்டு குடுத்துறது இல்லனா பஜ்ஜி போட்டு குடுத்றது
ம்
இப்டிதா ஒரு ஒரு நாளைக்கு
நேத்து அப்டிதா அக்கா பண்ண நேத்து அதையு வேற வே விழுந்துச்சா இதுங்க ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க எங்களுக்கு காரமா ஏதாவது சூடா செஞ்சு கொடுங்க மழைக்கு காரமா செஞ்சு கொடுங்க வீட்ல உருளக்கெழங்கு கத் திரிக்காயு இருந்துச்சு அப்றோ அதத்த பாத்தீங்கன நேத்து பஜ் ஜி போட்டு தா கொடுத்த பஜ்ஜி போட்டு கொடுத்த சேரி இது கட்டுபடியாகாது நம்ம அக்காட்ட கேட்டுட்டு வேணுங்கரதெல்ல கொஞ்ச செஞ்சு வச் சுருவோ அப்தா வந்துட்டு செரிப்பட்டு வருனுதா உங்களுக்கு இப்ப நா கூப்டே
சேரிமா நீ ட்ரை பண்ணி பாரு ஆ எனக்கு ஒரு கால் வருது நா பேசிட்டு அப்றோ உங்கள கூப்பட்ற
ஆ சேரிங்கக்கா சேரிங்கக்கா